ஹலோ என்னப்பா அ எந்திருச்சிட்டியா டிஸ்டர்ப் பண்ட்டனா அ
காலை வணக்கம் அத்தை
காலை வணக்கம் காஃபி சாப்ட்டாச்சா
இந்தோ இப்பதா அத்த டீ போட்டுட்ருக்கே
ஓ ஓக் ஓகே ஓகே ஆ ம் நாவு காலைலேவு எந் து எழுந்துஷ்ட்டே ஆரே முக்காலுக்குல்லா
ஓ சூப்பர் சூப்பர்த்தே எந்துச்சி என்ன பண்ணீங்க நீங்க காபி சாப்ட்டீங்களா
ஆ காப்பி சாப்ட்டேன்பா என்னப்பா அவுங்க வீட்ல அவுங்க அவரு இருக்குறனால செரி எனக்கு முழிப்பு வந்துருச்சி அப்றோ அவரு பாத்தே முழிச்சிட்டுதா படுத்துருந்தாரு அப்றோ காபி போட்டு குடுத்தேம்ப்பா உம் காபி போட்டு குடுத்தே ஆமா அ அ அதா இவெ இது புட்டு வெக்கிறேன்னு சொன்னே கேப்ப புட்டு ஆன பாவா ஆ அதுக்குள்ள
பச்சரிசி புட்டு பண்ண போறேன்தே
ஓ சூப்பர் பா சூப்பர்ப்பா அ ஓ பரவால்ல அது ஒண் ஆமா அது ஒண்ணு கஷ்டமே கெடையாதுப்பா சும்மா சுடுதண்ணிய சுட வெச்சி மொதல்ல வந்து அ மொதல்ல ஸ்பூன வச்சி கொஞ்சொ லைட்டா தண்ணிய ஊத்தி ஸ்பூன வச்சி கொஞ்சொ நல்லா கெளறி கோ
ம் சுடுதண்ணிதானா அத்தே
ஆமாப்பா சுடுதண்ணில போட்டா கொஞ்சொ சாஃப்டா இருக்கும்ப்பா
அப்டியா இவ் இது வீடியோஸ்லலா பாத்தா பச்சத்தண்ணிதா சொன்னாங்க
அப்டியா ஆ னா நா அப்டி தா பண் வே ஏனா கொஞ்சோ வந்து அந்த மாவு நல்லா சாப் டாகுன்றதுனால
அப்ப நானு வேணா சுடுத் தண்ணியே போட்டு பாக்கறே
ஆமா ரொம்போ கொதிக்க விட வேண்டா அப்டி எ வவ் லைட்டா த வெது வெதுப்பா வச்சுட் டு கை சுட்றும் அ ஆ அதுனால ஆமா அத னால ஒரு ஸ்பூன வச் ச்சு ஆ வ ல லைட்டா அப்டி அந்த சுடுத்தண்ணிய ஊ த்தி ஊத்தி லைட்டா கிண்டி உடு ரொம்ப தண்ணி ஊத்திராத னா சப்பா ஆ சப்பாத்திக் ஊத்தற மாரி ஊத்திடாத கொஞ்சமா ஒ கொஞ்ச கொஞ்சமா ஊத்தி ஸ்பூன வச்சு கிண்டி உட்டுட்டு அது ஆறிரோ ஆல்ரெடி ஆறிரோ நம்மள சுடு தண்ணி லைட்டா தானே சூடு பண்ணிருக் கோ அதா ஆ அதுனால அத பூன வச்சுட்டு அதுக்பற அப்டியே லைட்டா கைலியே அத அப்டியே நல்லா உதுத் உதுத் விடு சரியா
சேரி சேரி டேங்க் தேங்கா பூ சக்கரலா போட்டுணு தானே
ஆ ஆமாப்பா ஆ அவ்ளோதா வேல ஈஸியான வேல அப்டியே இட்லி கொப்பரைல துணிய வச்சு மூடி வச்சுட்டு அது ஆமா அது அது வேகுறதுக்குள்ள நம்ம தேங்காவ பூ மாரி மிக்சில அடிச்சிட்டு
உம்
ஆ மரண்டை அந்த சூடா நம்ம எறக்குவோ பாரு எறக்கும் போது அதுல தேங்காப்பூவு ஜீனியோ போட்டு கெளறிட்டோன்னா அந்த சூடுக்கு நல்லா எல்லா மிக்ஸ் ஆயிரோ தேங்கா ஜீனி எல்லா மிக்ஸ் ஆயிரோ
ஓ செரி
அ ஆ ஈஸியான வேல அ ஆமா ஈஸியான வேலதா நான் அதா செரி ஆ பஹ் அஹ் அவுங்களுக்காக தான் சரி கேப்போ புட்டு வைப்போன்னு நெனச்சேன் ஆனா அவுங்க பாவம் வெயிலுக்கு முன்னாடியே ஹாஸ் செக்கப் அஹ் ஹாஸ்பிட்டல் செக்கப் போனோன்னு சொல்ட்டு வெயிலுக்கு முன்னாடியே கெளம்பிட்டாங்க இப்ப எட்டு மணிக்குல்லாம் கெளம்பிட்டாங்க நான் கூட சொன்னே அஞ்சு நிமிஷத்துல வச்சிர்றேன் ஆஹ் அஞ்சு நிமிஷத்துல வச்சுட்றேன்பா அப்டின்னே ஆ இப் இல்ல ஆஹ் வெல்ல பரவாயில்லத்த பசிக்கல இப்பதானே காஃபி குடிச்சோம் அஹ் அப்டின்ட்டு கெளம்பிட் ட்டாங்க ஆமா நா அதனால சப்பாத்தி நைட்டு போட்டது மாவு எல்லாமே இருக்கு கொஞ்சோம் ஃபிரிட்ஜில
சேரி த்தே
ஆமா அப்ப சரி எனக்கு எதுக்கு எனக்குன்னா அந்த சப்பாத்தியவே நம்ப போட்டுக்குவோ அப்டின்னு செரி இவ வித்யாட்ட பேசணுமா அது நேத்து வச்சு ந நைட்டு வச்சது இருக்குப்பா கொ குருமா இருக்கு
செரி செரி
அஹ் உருளக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சே குர்மா வச்சேன் அது இந்தமது வெங்காய தக்காளி வதக்கிட்டு
ஆஹ்
ஆமா கடைசியா அந்த உருளக்கெழங்கு மசிச்சத கலந்து நம்ம அந்த கடல மாவு இதெல்லா கலக்குறதுக்கு பதிலா கடல மாவு இல்லல்ல அந்த கான்ஃப்ளவர் ஏதாவ்து கலக்குவோல்ல
அஹ் அந்த ரெசிபி ஃபர்ஸ்ட்லெந்து சொல்லுங்க தே
ஆஹ் ரெசிபி வந்து கொஞ்சோ வெங்காயொ தக்காளி நறுக்கி வச்சுக்கணும்பா நறுக்கி ஆஹ் நறுக்கி வச்சுட்டு ஆஹ் அடுப்புல இரும்பு சட்டி வச்சு எண்ண ஊத்தி அந்த கறிம சாலா ஐட்டம்லா இருக்கும்ல சோம்பு கொஞ்சோ சீரகோ பட்ட க்ராம்பு இதெல்லா ஆஹ் இதெல்லா போட்டுட்டு அஹ் வெங்காயத்த கொஞ்சோ நல்லா வதங்கணு எல்லா வதக்கிட்டு அப்றொ ஆஹ் தக்காளிய கூட மிக்சில ஒரு ஓட்டு ஓட் டி வச்சுரு அ ஓட்டிட்டு ஆ ஓட்டிட்டு இந்த வெங்காய வதங்கவு ஓ தக்காளியோ ஓ ஊத்தி நல்லா கொஞ்ச வதங்கணும் தக்காளி வந்து கொஞ்ச நல்லா வதங்கணும் வதங்கினதும் கொஞ்ச கொஞ்ச மிளகா பொடி கொஞ்ச கறி மசால் பொடி மஞ்சள் பொடி அவ்ளதான் கொஞ்ச மல்லிப் பொடி கொஞ்ச போடலாம் போட்டு ஆங் போட்டு கொஞ்ச நல்லா வதக் கணு வதக்கிட்டு ஆங் அதை அந்த மசாலா கொஞ்ச வதங்கினதும் தண்ணி ஊத்தணு தண்ணி ஊத்தி ஆங் தண்ணி ஊத்தி அது கொஞ்ச அப்டி அந்த மசாலா வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம அந்த வேக வச்சு மசிச்சு வச்சிருப்போம்ல உருளைக்கிழங்கு ஆஹ் ஆஹ் அத வந்து அதோட போட்டு அத நல்லா தேவையான அளவு தண்ணி ஊத் ஊத்தி கெட்டியா வேணும்னா கெட்டியா வச்சுக்கலாம் இல்ல கொஞ்சம் தண்ணி கலந்து ஆஹ் கொஞ்ச உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்ச நல்லா கொதிக்க விடணு
ஓ சேரி சேரி சூப்பரா இருக்கும் போலயே
ஆமா ஆமா இது நல்லா இருக்கு நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் வெங்காய தக்காளி வதக்குனது கான்ஃப்ளார் மாவு போட்டு வைப்போம் அது அது ஒரு மாடல்லு
ம்
ஆமா அம்மால்லா என்ன பண்ணுவாங்க கடலை மாவு போடுவாங்க ஆமா அது ஒரு டேஸ்டா இருக்கும் வெங்காய தக்காளி வதகிட்டு கடலை மாவு கலந்து செய்வாங்க அது ஒரு டேஸ்டா இருக்கு இது ஒரு இது வந்து இது வந்து பப் வைப்பாங்க ஆமா அவங்க அவங்க அவங்க வைக்கிறது வேற மாதிரி இருக்கு நான் இப்ப நம்ம வைக்கிறது வேற மாதிரி இருக்கும்னா அவங்க எதுவுமே கறி மசால் பொடியல்லாம் வாங்கவே மாட்டாங்க அவங்க ஆமா
எல்லாமே வீட்லயே ரெடி பண்ணிருவாங்க
கறி மசால் பொடிய அரைக்கவும் மாட்டாங்க எனக்கு ஆரம்பத்துல எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு உருல கிழங்கு வைக் வைக்கணும்னா கேட்பேன் கறிமசால் பொடி இல்லையா அப்படின்னு கறி மசால் பொடிலாம் கிடையாது இதுதான் மிளகா பொடி மல்லி பொடி தான் இருக்கிறத போடு அப்படினுவாங்க உங்க இஞ்சி பூண்டு ஆமா இஞ்சி பூண்டு வேணா அரைச்சிக்கலாம் அந்த மசாலா ஐட்டத்த எல்லாம் தாளிச்சிக்கலாம் அவ்வளவுதானே ஒழிய அவங்க அந்த கறிமசால் பொடி இதெல்லாம் வாங்கவும் மாட்டாங்க மிளகா பொடி அவங்க பழைய ஆல்கள்லாம் வந்து மிளகா பொடி ப்படி மல்லிப்பொடிலா ரைஸ் மில்ல தான் திருச்சு வச்சிருப்பாங்க ஆமா எனக் அப்பம்லா புரியாது அப்ப இந்த பிள்ளங்க எல்லா சின்ன பிள்ளங்கலா இருப்பாங்க
ஆஆ
புரியாது அதெலா இப்போ லேட்டா தா புரியுது ஹஹஹ ஓ யா அதுதா கரெக்டான மெத்தேடு போலருக்கு அதனால அவுங்க வீட்ல சாப்புறப்ப அது வேற டேஸ்ட்டா இருக்கோ அந்த கறி மசால் வாடயே இல்லாம ஆமா நல்லாருக்கூ ஆமா ஆமா அவுங்க அதுனா அவுங்க வெக்கிற பூரியு அந்த குருமாவு வு எனக்கு ரொம்ப புடிக்கோ
ஓ இப்ப கடையில வாங்குற மாஸ் மசாலால டைஜஸ்டே ஆக மாட்டிக் ஒர் மாரி நெஞ்சரிச்சலாவே
ஆமாபா அது சேக்க கூடாதாப்பா அதுல வந்து அவே என்ன இருந்தாலு அது பவுடரு அ இது கெட்டு போகாம இருக்கணுனு கெமிக்கல் கலப்பாங்க நம்மளே அஆ நம் மலே நேரடியா ரெடி பண்ற மாரி ரி வராதுப்பா என்னருந் இருந்தாலு ஆமா என்ன இருந்தாலு அதுல கலப்படம் இருக்கதா செய்யு ம்
ஆமா இப்ப நா ஊருக்கு போன
ஆ அம்மாக்கு எல்லா குடுத்து விட்டு
ஆமா இந்தோ அம்மா திருச் ச்சி குடுத்த பச்சரிசி மாவுளதா புட்டு பண்ணிட்டுருக்கே இப்பயே அப்றோ மெனக்கிட்டு கோதுமையு காய வெச்சு அதுவு அரச்சி குடுத்தாங்க
ஆ சூப்
ஆமா எல்லாமே பண்ணுவாங்க இட்லி பொடியு இட் வீட்ல அரச்சிருவாங்க கொழம்பு மசாலா மல்லிப்பொடி காரப்பொடி எல்லாமே வீட்லேதா அவுங்களு பண்ணுவாங்க
ஓ அம்மா ரைஸ் மில்ல திருச்சு வச் வெச்சுருவாங்கனெ
ஆமா கடபோடியே யூஸ்பண்
பரவால்லப்பா அத்தா அப்டிதா இருக்கணு நா வந்து ஒரு சோம்பேரியா அப்டியே வளந்து பிள்ளைங்களையு அப்டியே பண்ணிருக்கே
ச்ச அப்புல்லா சொல்லாதீங்க நீங்க ஆபிஸ் வேலைக்கும் போயிட்டு டைம் இல்லாததுனால தானே இப்டி பண்றீங்க
ஆமாயா ஆமாயா
ஆஹஹ
உம்
சொல்லுங்க தேய் இன்னைக்கு என்ன பிளான்
இன்னைக்காயா இன்னைக்கு என்ன ஒண்ணு பிளான் இல்ல மத்தியானம் என்ன சமைக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன்ருக்காங்க
உம் கடவுளாரு ருலால நல்ல ரிசல்ட் வரணும்
ஆஹ் எல்லாம் அப்பன் முருகன் இருக்கான் அவன் பாத்துக்குவான் அவன் வேலால ஆ அவன் வேலால அப்படியே அந்த கட்டிய ஒரு நிம்சம் அவு உ எடுத்து உட்டுருவான் எல்லா நல்லா சரி பண்ணிருவான் அஹ் வேலால
அஹ்
ஆமா வேல வச்சு அவனே வந்து வேலால எட எடுத்து எல்லாம் சரி பண்ணி உட்டுருவான் பாரு மேஜிக் மாரி எல்லாம் நல்லபடியா நடக்கும் முருகா ஆமா வெ வேலும் மயிலும் துணை
ஆஹ் ஆஹ் ஆமா கண்டிப்பா
அதனால மதியம் என்ன சமைக்கிறதுன்னு கன்பியூசனா இருக்கு முட்ட இருக்குப்பா ஆஹ் வேற வேற வேற நான்வெஜ் எதுவும் வெக்கலாமா என்னன்னு தெரியல
நான்வெஜ் ஏதச்சி கருவாடு கூட பண்ணலால்ல தே
ஆஹ் கருவாடு எல்லாமே காலி ஆயிருச்சுப்பா இப்ப சும்மா அந்த கடையில வாங்கினது நொஞ்சு போயி இருக்கு இங்க எல்லா நம்ம ஊர் மாரி இல்லப்பா அஹ்ஹஹ் அங்க எல்லா நமக்கு கருவாடு வேணும்னா அஹ் ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும் நெய் மீன்லா ஆனா அவன் தனியா பாட்டில்ல வச்சிருப்பான் நிறுத்து குடுப்பான் இங்க பாத்தா கடையில பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க அதுல வெறும் தோலும் எலும்பும் தான் இருக்கு அஹ்ஹஹ் ஆமா ஜன வாங்கிட்டு வந்தது எல்லா காலியாயிருச் டேஸ்டு எனக்கு அது ஒண்ணுமே நல்லா இல்லப்பா நமக்கு நம்ம ஊர் மாரி இல்லப்பா அது அப்டியே பூவா பூவா வெந்துரும்பா அப்டியே அந்த நெய் மீன்ல்லா நம்ம எண்ணெய்ல பொறிக்கும்போதே அப்டியே ஒடஞ்சி வந்துறோ
ஓ அதுல இருந்து அந்த நெய் மீனுன் சொல்றீங்கல்ல அதுல இருந்து ஆல் ரெடி நெய் ரிலீஸ் ஆகுன் சொல்லுவாங்களே அப்டியாத்தை
அப்டியா எனக்கு அது நா நோட் பண்ணது இல்லப்பா ஆனா இ இப்ப முன்னெல்லா வந்துட்டு கருவாடு உப்பு போட்டு வெயில்ல காய வெப்பாங்கன் நனைக்கிற ஆனா இப்ப கெமிக்கல்ல ஊற வெக் கிறாங்கன் இப்ப கெமிக்கல்ல ஊ றோ வெக்கிறாங்கன்றாங்கப்பா கருவாடே கல்லு போல இருக்குப்பா ஒரு சாஃப்ட்டா ஆ ஒரு சாஃப்டா ஒரு ஈரப்பதத்தோடயே இல்ல முன்ன நமக்கு நம்ம ஊர் பக்கம்லா ஈரப்பதத்தோடியே இருக்கு நீ பாத்துருப்பியானு எனக்கு
ஆம்மா ஆம்மா
ஆ அ கொஞ்சோ உப்புல இருந்தாலுமே அப்டி கைல தொட்டோனா கொஞ்சோ ஒடைற மாரிதா இருக்கோ இங்கே அப்டி கல்லு போல இருக்குப்பா ஒரு கல்லு வச்சு இப்ப இந்த நீ இடிக்கிற கல்லு வச்சிருக்க பாரு அத வச்சு இடிச்சாதா அத ஒடைக் முடியு ஆ அந்த மாரி இருக்கு
ஓ அவ்ளோ ஹாடா இருக்கா
ஆம்மா அவ்ளோ ஹாடா இருக்குப்பா கைல கூட பிக்க முடியல கரண்டில கொஞ்ச நேரோ வேக வுட்டாலுங்கூட கரண்டில கொத்தி வுட்டா ஒடைய மாட்டேங்குது
அய்யயோ